ஆ
கேக்குதுங்ளா தோழி நா பேசுறது எப்டி தோழி இருக்கீங்க நலமா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் தோழி நம்ம உங்களோட சின்ன வயசு மெமரிஸ் பத்தி பேசலாமா தோழி
ஆ நெறையா இருக்கு ஓன்னா ரெண்டா நா சொல்றதுக்கு அவ்ளோ இருக்கே
கண்டிப்பா பேசலாம் தோழி நீங்க எங்கிட்ட பகிர்ந்துகோங்க தோழி
ஓகே ஆ என்னோட சின்ன வயசு ஒரு இதுன்னா எங்க வீட்ல மொத்தோ நாங்க கொஞ்சோ எங்க வீட்லயே எங்க அக்காங்கல்லா இருக்காங்க அவுங்கெல்லா வந்துட்டு ட்டு எல்லாருமே ஒரு குரூப்பா ஒரு ஒரு இதுவா இருந்தாங்க அப்ப வந்து நான் அதுல போய் சேர்ற என்னைய சேத்துக்கோங்க நானு வ விளையாட வரே உங்க கூட வெளியே வரே ஊர் சுத்த வரேன்னு சொல்லும் போது என்ன சேத்துக்க மாட்டாங்க சோ அப்ப வந்துட்டு நமக்கு தோணு நம்ம இவிங்க கூடதா பொறந்தோமா இல்ல இங்கந்து எத்துன்னு வந்துட்டாங்னு தோணும் போது உன்ன குப்ப தொட்டில இருந்தா எத்துனு வந்தாங்க வீட்ல உனையெல்லா யாரு பெத் தாங்க சொல்லு பாப்போம் நா கொஞ்சோ அழகா இருப்பே எங்க வீட்ல அவங்கல்லா வந்துட்டு கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க நா பாக்கறதுக்கு கே அப்டியே சைனாக்காரங்க மாரியே இருப்பே அதனால பாத்தியா நீ எப்டி இருக்க நாங்க எப்டி இருக்கோ உனக்கு பாரு வெள்ள தோலு எங்களுக்கு அந்த அளவுக்கு தோலு இல்ல உன்ன எங்க அம்மா வந்து இது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க உன்ன குப்பையில இருந்துதா ஆக்சுவலா நாங்க எடுத்தோ ஆ அப்டித்தா சொல்லுவாங்க அதுலா உண்மையினு நெனச்சி நா காணாம போயி என்னைய கண்டுபுடிச்சி கூட்டு வந்த ஒரு அது காலோ எல்லா இருக்கு
அய்யோ நீங்க போயிட்டீங்ளா வீட்ட விட்டு
நாமதா இந்த வீட்டு ஆளு இல்லையே நம்ம வீட்ட தேடி நம்ம போவோ நடைபயணம் போவோ அப்டின்னு சொல்லிட்டு கெளம்பிட்டே
என்ன தோழி பண்றீங்க இப்டி இல்லாம பண்ணிருக்
ஆமா அப்போ என்னோட வயசு வந்துட்டு ஒரு ஒன்போது நெனைக்கிறே ஒன்போது அந்த எட்டு அந்த மாரி ஒரு வயசு
அந்த டைம்ல நீங்களே நம் போயிட்ற இன்ற மாரி
ஆமா நானே போயிட்ற நீங்கல்லா குடும்பமா நல்லா இருங்க நா வந்த இந்த குடும்பத்த விட்டு விலகிக்கற ஐயா தோர ஐயா துரன்னு கெளம்பிட்ட அப்பறமேட்டுக்கு எங்க வீட்ல இருக் கா எல்லா எங்க அப்பா அம்மா அக்கா எல்லாரு சேந்து அய்யய்யோ புள்ளய காணும் மே என்ன ஆச்சி என்ன ஆச்சி எல்லாரு எங்க அக்காவ கேட்க ஆரம்பிச்சாங்க என்னாச்சி என்னாச்சின்னு அதுக்கப்பறோ எங்க அக்கா சொன்னாங்க இதே மேரி உன்ன குப்ப தொட்டியில் இருந்து தா தூக்கிட்டு வந்தோன் சொன்னனால அவ கோச்சிக்கிட் டு அப்பவே போயிட்டா நா வீட்டுக்கு வந்திருப்பா நனச்ச வீட்டுக்கு வர்லையன் சொல்லி ஒரு பெரிய பெரிய இதுவவே ஆயிடுச்சு அப்புறமேட்டா ஒரு ரொம்ப நேரோ சென்டு காலையில போன நானு என்ன ஒரு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்குதா என் கண்டுபிடிச்சாங்ளே
அங்கதாஇங்கோ வந்திருக்கீங்கன்ட்டு
வர்ல எங்கியுமே நா போல எனக்கு தெரிஞ்சவுங்க ஒருத்தவுங்க வீட்ல போய் உட்கார்ந்துட்ட
பரவால்லிங்க தோழி
அவுங்ளு வந்து சைனாக்காரங்க மாரிதா இருப் பாங்க சரி இவங்க குடும்பம தான் போல இருக்கு பாங்க செரி இவுங்க குடும்பந்தா பஷல நம்ம சஐக்கியமயிடலாம் அப்படின்னு இவங்க குடும்பத்துக்கு போயிட்டே நான்
பரா ஐயோ அந்த அந்த வயசுல
அந்த வயஸ்லியே தெளிவு தா நா கொஞ்சோ
ஆ
செரி இவுங்க நம்ம ஜாடல்லா பாக்க சாயல் எல்லாம ஒரே மாரிதாஇருக்கு கண்ணு மூக்கு எல்லா ஒரே மாரிக்கு தோள் கலர்லா ஒரே மார் இருக்குன் சொல்லிட்டு
ம் மம்
உ ஔகுடும்பத்தோட போய் ஐக்கியம் ஆயிட்ட அவங்ளு செரி புள்ள வந்திருக்கே அப்பெல்லா வந்துட்டு யாரு பாக்க மாட்டாங்க எந்த வீட்டு பொண்ணு அந்த பொண்ணுல பார்க்க மாட்டாங்க ஏரியா போ நம்ம இந்த தெரு பொண்ணா அப்டின் தா பாப்பாங்க அவுங்ளு கூட்டு உள்ள உக்கார வச் ட்டு கால்ல சோத்து மரிய சோறு ம் நைட்டுக்கு டிஃபன் எல்லாத்தையு குடுத் துட்டு என நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்பவே நெனச்ச ஒ உண்மையே நம்ம இவுங்க வீட் டு௱பொண்ணுதா போல அதா மூணு வேளையு நல்லா கவனிக்கிறாங்க அப்டின் நெனைச்ச நான் ஆமா அப்டி நெனச் ச கடைசியில பார்த்தா பின்னாடி வந்து நிக்கிறாரரு எங்க அப்பா நீ என்ன இங்க பண்ற அப்படின்றங்க நீயே இங்க பண்றீங்க இவுங்க இவுங்கதா எங்க அப்பா மது பாத்துக்கோங்க அப்டின்ற நானு எங்க அப்பா கிட்டயே சொந்த அப்பாடியே இவுங்க தா எங்க அப்பா அம்மா அப்பா அம்மா தா பாத்துக்கோங்க அப்டின் நா சொல்ற
புரிதுங்க தோழி
அதுக்கப்புறோ இல்லல்ல நீ என் பொண்ணுதா என் பொண்ணுதா அப்டின் சொல்லி எங்க அப்பா அம்மா எங்க ரெண்டு அக்கா கிட்டடியு அடி ச்சி அங்கேயே
ஹி ஹி ஹி
அப்புறமேட்டா என்ன இழுத்துட்டு போனாங்க வீட்டுக்கு
நீங்க இல்ல சொல்ல இதே இதே மாரி எனக்கு நடந்திருக்கு தோழி ஆனா எனக்கு எப்டின்னா அவுங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்ன நீ வந்து குப்பையில தா எடுத்துட்டு வந்த நீ எங்க அம்மாக் பொறக்ல நீ வந்து எங்களுக் பொறக்ல எங்க தங்கச்சி கெடயாது உன்ன குப்பையில் தா எடுத்துன் வந்துருக் ஆனா விளையாட்டுக்கெல்லா சேர்த்துப்பாங்க என்ன சும்மா அழ வைக்கிறதுக்கு
ஆ ஆ ஆ ஆ ஆ
இந்த மாரி பண்ணும் போது அழ வைப்பாங்க நானும் அழுதுட்டு நானு இந்த ஆனா உங்க அளவுக்கு மூள இல்ல தோழி எனக் கு நீங்க வீட்டு விட்டு போயிருக்கீங்கல்ல அந்த அளவுக்கு நா போனது கெடையாது நா வந்து அழுதுட் டே வீட்ல இருந்து இருக்கே தவிர்த்து அழுதுட்டடே அவுங்கிட்டே யார்கிட்டயு பேசாம நா பாட்டுக்கு நா இருந்துரப்பே தவிர்த்து வீட்டுக் வீட்ட உட்டு போனோ ஒரு யோஸ் சிந்தன எனக்கு வர்ல தோழி
ம்ஹூ பட் எனக்கு வந்து அப்டில்லா கெடையாது எனக்கு யார்ன்னா இப்ப வரைக்குமே என்ன யார்ன்னா சின்னதா ஒரு வேர்ட் சொல்ட்டாங்னா எட்ரா கண்ணமா மாரி கட்டப் பை தூக்கிட்டு கெளம்பிடுவே வெளியே நானு போறண்டா அப்டின்ட் நா பாட்ன்னு ஆ ஆமா படோ நாடகோ எல்லா
நீங்க பிரசென்ஸ் வந்து வொர்க்ல்லா முடிச் ப என்ன சொல்றது காலேஜ் முடிச் படிப்ப முடிச்ட்டீங்ளா தோழி
ஆ படிப் முடிச்சுட்டே நானு
இப்போ வீட்ல தா இருக்கீங்க அப்டிதானே
ஆம் வீட்ல வந்து பிஸ்னஸ் பாத்துட்டுருக்கேங் நா வந்து மெஹந்தி பிஸ்னஸ் பண்றே
ஆமாங்ளா தோழி நல்லது தோழி எப்டி தோழி ஒரு ஒரு கல்யாண்த்ல எப்டி தோழி வாங்குவீங்க
அது அவுங்க அவுங்க போடுற இதுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன சூஸ் என்ன எடுக்றாங்ளோ அதுக்கேத்த மாரி ஆ அதுக்கேத்த மாதிரி ஆனா ஸ்டார்ட் டிங்ல இருந்து ரெண்டு ஐநூறு கிட்ட அந்த மாரி வாங்குறே ரெண்டுமே ஃப்ரண்ட் பேக்கு காலு எல்லாமே
சேத்து ஹோம் சர்வீஸ் பண்ணுவீங்ளா தோழி
ஆ எல்லாமே உண்டு
பரவால்ல பரவால்ல தோழி
அது எதோ ஒரு கைத்தொழில் மாரி வச்சுக்க வேண்டியதா நம்ம இப்பதக்கி
எக்குமே வந்து சின்னதால்லா போட்டுட்டு இருப்பே தோழி கோ நம்ப சும்மா கோலம் போடுற மாரி அந்த மாரி போட்டுட்டுருப் பே ஆனா கொஞ்சோ வயசானதுக்கப்றோ எனக்கே மெ என்ன சொல்ம ஸ்கூல்ல சொல்லி வளத்துட்டாங்க ஸ்கூல்ல வந்து மெஹந்தி போடக் கூடாதுல்ல மெஹந்தி போட்டா வந்து அலர்ஜி ஆயிடு இங்க பாரு அது பாருன் சொல்ட்டு இந்மாரி அது மாரி காட்ன நா பயந்துட்டே ஆமா தா போல மெஹந்தி போட்டா அலர்ஜி ஆயிடு நம்ப்ளுக்கு வேணான் சொல்ட்டு அதுக்கப்றோ மெஹந்தியே போடுறத ஸ்டாப் பண்ட்டே தோழி
ம் நம்ம வந்து வீட்ல செய்றதுதா வீட்லயே செஞ்சு ஆமா அது எடுத்துட்டு போயி அந்த மாரிதா போட்றது கடைல வாங்குறதுலா கெடயாது அது போட்டாதா நல்ல ஒரு செகப்பா இருக்கு நல்ல நல்லா தெரியு அழகா இருக் கு கை பாக்றதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு ம் இந்த மாரி நறைய இருக்கு நா வந்து சின்ன வயச்ல பண்ண விஷ்
வேற எதாச்சி பண்ணிருக்கீங்ளா தோழி
வேற என்ன பண்ணிருக்கே நானு எங்குட்டு நான் நா இருக்க பக்கத்து வீட்டூர் பய்யோ இருப்பா சோ நாங்ளா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியா வெளாண்ட்டு இருப்போ ரோட்ல ஒன்னா சுத்தின்னு இருப்போ அப்ப இன்னா ஆச்சு அந்த இது வெளாடுவோல ஷெட்டில் டென்னிஸ் அது வெளாண்ட்டு இருக்கமோது அதோட அந்த இறகு பந்து வந்து போய் விழுந்துடுச்சு வாய்க்கால்ல
ஓகேங்க தோழி
அத யாருன்னா போய் எடுக்ணு எடுக்ணு ஒரே சண்ட நீ எடு நா எடு உந்த வாட்டிதா நா எடுத் த அடுத்த வாட்டி நீ எடு அப்டினு அங்க அந்த பய்ய என்ன பண்ணா குத்த வச்சு பாத்துனுருந்தா எங்கதா போச்சு அத காணவே காணு அப்டின்னு இப்டி பாத்தா எப்டி தெரியு நல்லா உள்ள போய்ப்பாருனு புட்ச்சு குப்புறக்க தள்ளிவிட்டே அவ போய் பப்பறப்பானு நல்லா உழுந்து அவுங்க வீட்ல வந்து செம திட்டு ஏ ஒன அப்டிலா போய் யார் அதுல கைவிட்டு எடுக்க சொன்னது அப்டினா அப் அந்தமேரி ஒரு கூத்து பண்ணி உட்டே நா எடுக்கணும் ஆனா அது அந்த டேன்னு அவன வேணும்ன்னு தள்ளிவுட்டு அந்த மேரி நெ இப்பிடியே வேல பண்ணி அவங்க குடும்பத்துல வந்து அவன அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இந்த மாரில்லா ஆமா எனக்கு இந்த விளாட்டு தேவல்ல ஓ கூட இருக்கிறப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவ இல்ல போ அப்டி சொல்லிட்டு போய்ட்டா அந்த பைய அப்பறோ இந்த மாட்டு சாணத்துல வந்து வெடி வைக்கிறது டம்முன்னு
ஆ ஆ ஆ அந்த சாணில வச்சிருவீங்களா தோழி
ஆமா யாருன்னா எனக்கு புடிக்காத அங்கிள் யாருனா ஏதாவது ப சொந்தக்காரவங்க அந்த மாரி யாருனா போனனா மாட்டு சாணத்துல வச்சு வெடிக்க வச்சிருவே மூஞ்செல்லா தெறிக்கட்டு போ அப்டின்னு சொல்லிட்டு
நல்லா ஒரு சுட்டி தனமா தா இருந்திருக்கீங்க தோழி
ஆம் ஆமா காலிங் பெல்ல அனும்புச்சு விட்டு வறது யார் வீட் டுதது
கூட இந்த ப இதெல்லா பண்றதுக்குல்லா கூடயாராச்சும் இருப்பாங்களா தோழி
ஆ தெரு பசங்க பொண்ணுங்க இந்த மேரி இருப்பாங்க
சரிங் தோழி
யாருனா புடிக்காத ஒருத்தர்ரு போனாருன்னா அவரு சொட்டையா இருப்பாரு யோ சொட்ட அப்டின்ட்டு மேல கட் கிட்டணும் கு குனிஞ்சுக்கணும் அவன் தேடுவான் எங்க யார் அது நம்மளை கூட்டது அப்டின்னு அந்த மாரி பண்றது
நா கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இந்த இவங்க வந்து எல்லாருமே இருக்கறவங்க இப்ப எல்லாருமே வந்து வீட்லே பொண்ணுங்கள வீட்லதா வச்சிருப்பாங்க பொண்ணுான வீட்லயே இருக்கணுன்ற மாதிரி நீங்க நல்ல சுட்டி தனமா பண்ணிருக்கீங்க நல்லதுதா தோழி
நா வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு அந்த மாரிலா கெடையாது இப்டி இரு அப்டி இரு இவங்க கிட்ட பேசு அவங்க கிட்ட பேசு எங்க வீ ட்ல வந்து எல்லார்கிட்டயு சரி சரிசமமா பேசுன்னு தான் வளத்திருக்காங்க இவங்க கிட்ட அத வாங்கி சாப்படாத அ அவங்ககிட்ட அது வாங்கி சாப்பிடாதல்லா இல்ல எல்லார்கிட்டயு வாங்கி சாப்டு எல்லாம உணவு தா நாளைக்கி நீ சாகுர நிலமைள இருந்தா யாரு வந்து ஒன்ன எப்டி காப்பாத்துவாங்க தெர்ல அது வேற யாருன்ன வந்து காப்பாத்தனா என்ன பண்ணுவ
ஆமாங்க தோழி அந்தமாரி நறையா தோழி மோஸ்ட் ஆப் என்ன சொல்வாங்கன்னா வீட்லயே இருக்கணு பொண்ணுன்ன வீ்ட்லயே இருக்கணும் வெளியே போக கூடாது அந்த மாரி விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு பண்ணக்க கூடாது ரொம்ப விளையாடாத அந்த மாரி ஒரு ஏஜ் வந்தாவே பண்ணுவாங்க நம்ம சின்ன வயசுல வந்து விட்டுவாங்க தவிர்த்து ஒரு ஏஜ் வந்தோன பன் ஆனா எங்க வீட்ல அப்டி கெடையாது தோழி அந்த மாரி வந்து பண்றது கெடையாது ஏன்ன இந்த மாரி போவாத நா வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே ஜ டீ ஷர்ட் ஷாட்ஸ் போட்டு ரோட்ல விளையாடன ஆள்தா முடிக்கிற வரைக்குமே ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த அம் ஒரே ஏரியாவுல இருக்குறோ அந்த பசங்க எல்லா நமக்கு நிப்பா தப்பா தெர்ல அந்த டைம்ல வந்து தப்புனே தெரில தோழி ஃபஸ்ட் இந்த மாரி பண்றதுல்லா நம்ம இந்த மாரி வந்து இப்போதா வந்து சின்ன சின்ன பசங்கலயே நம்ம நியூஸ் பாக்கும் போது ரொம்ப என்னடா பயமா இருக்கே பொண்ண வேற பெத்து வச்சிருக்குமே பயம் அந்த மாரி ஒரு பயம் வருது தோழி என்னடா அப்ப நம்ம நம்மல்லாம் அவெல்லாம் விளையாடி இருக்கோம் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கல இப்போ ஒரு ஒரு நியூஸ் பண்ண பாக்கும் போது ஒரு ஒரு பதட்டம் என்னடா இப்டிலாம் பண்றீங்களா என்னடா உலகம் இப்டி எதுக்குடா போது உலகோ உலகோ அழஞ்சிடலாம் போலன்ற மாதிரில்லாம் தோணுது தோழி ஏன்னா இதெல்லாம் தப்பு இல்ல தோழி இப்ப நடக்கிற சுட்டுவே நினைக்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு இன்சிடெண்டை பார்க்கும் போது நமக்கு ஒரு பயம் வந்துருது இந்த மாரியா நடந்திருக்கு இந்த மாரியா நடக்கறதுன்ட்டு அது கு பாக்குறப்போவே நம்மளுக்கு ஒரு பதட்ட வந்துடுது தோழி
இப்போ கால மாறிடுச்சு அப்பல்லா வந்துட்டு அவ்ளோ சந்தோஷமா ஆம்பள பசங்க பொம்பள பிள்ளைங்க எல்லா உன்னு சுத்தினு இர்ந்த காலோ அது ஒரு காலோ இப்ப வந்துட்டு சின்ன பசங்கள கூட நம்பற்துக்கு அவ்ளோ
ஆ நம்ம முடிய்ல ஒரு பைய சின்ன பையனா வந்தோனிமே சின்ன பைய கூட வேணா அந்த ஒரு மைண்ட் செட் வருது பைய அவ்ளோதா நம்ப பாக்குறப்போ பண்ற பகல்றப்ப சின்ன பையந்தான நனைக்க கூட